ஹலோ
ஆ சேர்ஸ் எப்டி இருக் க்கீங்க
க்க நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லாருக்கேங்க ரொம்போ நாள் ஆச்சு பேசி
ஆமா
ஒர்க் பிஸி ஆயிட்டீங்களாட்டுருக்கு
ஆமா கொஞ்சோ பிஸி ஆயிட்டே எங்க வேல அப்புறோ புள்ளைங்கள பாத் க்கறது ஸ்கூலுக்கு கெளப்பறது அதுவே நேரோ சரியா இருக்கு நேரோ பத்த மாட்டேங்குது ஆம்மா இவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு திரும்ப அ அ ஸ்கூல் ஸ்டாட் டானது வந்து கொஞ்சோ பிஸிதா
கண்டிப்பாங்க
ஆ சேரி சேரி இன்னைக்கு சண்டே ஆமா இன்னைக்கு சண்டே ஃபிரீயா இருந்த ஆமா சி ஆமா முடுச்சாச்சி டீ போட்ருக்க டீக்கு அடுப்புல வெச்சுருக்கேம் பால் வெச்சுருக்கேம்
சேரி சேரி சேரி நானு இதுக்கு மேலதா வெக்கணு டீ இன்னைக்கு என்ன சிக்கன் கொழம்பு வெச்சுருக் கேம்
சேரி நீங்க வெச்சதா ஆ சேர் சிக்கன் கொழம்பு கொழம்பாவே வெச்சுருவீங்களா
ஆ கொழம்பா வெச்சுடுறதா பட் நா வெக்கிறது அவ்வளோ வா கொஞ்சோ லைக் பண்றதில்ல சிலரு
அப்பிடியா ஆஹா நா ஒரு டைம் சிக்கன் ஆ நானு ஒரு டைம் சிக்கன் கொழம்பு வச்சு பாத் தே நல்லாவே இல்ல யேன் வீட்டுக்காரங்க எம்மா தாயி இனிமே நீ சிக் கன்ல கொழம்பே வைக்கக்கூடாது அப்டின் ட்டாங்க என்ன அதனாலதா கேக்கற சிக்கன் கொழம்பு நல்லாருக்கு ஒருவேள நம்ம வச்சதுதா அப்பிடி இருக்கா என்னன்னு தெரில அதனால சிக்கன் வந்து எப்போ எடுத்தாலுமே கிரேவி பெப்பர் சிக்கன் அந்த மாதிரியே வச்சுர்றது கொழம்பா வைக்கறதில்ல
செரி செரி அது கிரேவி எப்டி வப்பீங்க
கிரேவி வந்துட்டு ம் நம்ம மசாலால்லா ஃபஸ்ட்டு அரச்சு அரச்சுக்கிட்ணு
என்னென்ன போட்டு அரைப்பீங்க அதுக்கு
பெரு இது பெருங்கா அது என்னது பெரிய சீரகோ சோம்பு சோம்பு கொஞ்சோண்டு தேங்கா கொஞ்சந்தா தேங்கா போடணு ஏன்னா கிரேவிக்கி மோஸ்ட்லி தேங்கா யாருமே போட மாட்டாங்க ஆனா நா போடுவே ஃபஸ் கொஞ்சோ சின்ன வெங்காயோ சின்ன வெங்காயத்த நல்லா உரி ச்சு வச்சிட்டு சிக்கனயு சின்ன வெங்காயத்தயு ரெண்டு விசி லு விட்டு எறக்கிருவே எறக்கிட்டு திரும்ப கொஞ்சோண்டு கசகசா சோம்பு ஆ ஒரு ரெண் ஒரு மூணு வத்தல் நம்ம சிக்கனுக்கு ஏத்த மாரி வத் தலு கொஞ்சோண்டு தேங்கா போட்டு அ ரச்சு வச்சுக்கிட்டு அப்புற எடுத்துட்டு சட்டில அந்த வாசன பொருள்லா இருக்குல்ல பட்ட கிராம்பு ஏலக்கா அதெல்லாம் போட்டு தாளிச்சுட்டு அப்புற இந்த மசாலா நம்ம அரச்சு வச்சிருப்போல்ல அதையு போட்டு கொஞ்ச அந்த மசாலா ஸ் மெல் போற வரைக்கு அத கொஞ்ச நல்லா வேக வச்சுட்டு திருமும நம வேக வச்சிருக்க சிக்கனையு வெங்காயத்தியு போட்டுதா வேக வச்சிருப்போ வெங்காயோ போட்டா கொஞ்சோ நல்லா கொழ கொழன்ட்டு அந்த இதனால நல்லா சிப்பா நல்லா இருக்கு ஆனா வெங்காயத்தியுமே போட்டுதா வேக வச்சிரு வதக்க மாட்டே அப்புறோ அந்த சிக்கனையு அதையு போட் ட்டு ஒரு ட்டு பெறட்டிட்டு லேசா உப்பு போட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட் ட்டு அப்புற கொத்தமல்லி இலைய தூவிட்டு லேசா லேசா தண்ணி வந்துட்டு ரொம்ப எஞ்சிரக் கூடாது சிக்கன்ல இருக்க தண்ணி எந்திசிச்சன்னா கொஞ்ச வேற த வரன் இருக்கு அப்பிடி இல்லாம ஓரளவு கொஞ்ச தண்ணீயிர்க்கு இருக்கிற மாதிரியே ஆப் நெய்ட்டா முடிஞ்சிருச்சி கிரேவி இது எது பெப்பர் சிக்கன் வேணுன்னா பெப்பரையு ஜீரகத் யும் போட்டு பெப் பெப்பர் எக்ஸ்ட்ரா போட்டுட்டு ஜீரகத்த கொஞ்ச கம்மியா போட்டு அரைக்கணு மசாலால அரச்சா பெப்பர் சிக்கன் அவ்வளதே நா நா ஓரளவு க்கே நான்வெஜ் ரொம்ப இல்லனாலு ஓரளவு செய்வே
ஓகே ஓகே நா எப்பிடி சிக்கன் கொழம்பு பண்ணுவேன்னா ஆ சின்ன வெங்காயோ பூண்டு இஞ்சி இதெல்லா வந்துட்டு நல்லா உரிச்சி கிளீன் பண்ணி எடுத்துட்டு அது கூடவே ஒரு நாலு வரமிளகா போட்டு கொஞ்ச கருவேப்பில இதெல்லா போட்டு நல்லா வணக்கிட்டு அது ஒரே ஒரு தக் தக்காளிய மட்டு ஆட் பண்ணிக்குவே அதையு நல்லா வணங்கனதுக்கு அப் ப்புறமேலு அ கொஞ்சுண்டு கறி மசாலா பவுடரு சிக்கன் பவுடரு கொஞ்சோ போட்டுட்டு ஆ தேங்கா துருவல் கொஞ்சோ போட்டு் அ அது ஆஃப் பண்ணிடுவே அது நல்லா ஆற்னதுக்கு அப் ப்புறோ நம்மல்லா ஆட் அரச்சிட்டு ஆ அதுக்கப்புறமேலு என்னப் பண்ணுவேன்னா குக்கர்ல எண்ணெய் விட்டுட்டு சிக் கன் நல்லா கழுவி வச்சிருக்கோம் இல்லையா அதை எடுத்து போட்டுட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு ஏ கடுவு கருவேப்பில போட்டு சிக்கன் போட்டுட்டு ஆ மஞ்ச தூள் போட்டுட்டு கொஞ்ச நேரம் விட்டோம்னா அதுலே லைட்டா கறி வந்து திரண்டு வர மாரி வரும்
ம் ம் அப்புறம் அப்படியே அப்பண்ணிடறதா
வருத்து வச்சிக்கிறது ஆ வருத்து வச்சிருக்கிறது எல்லாமே அரைச்சிட்டு எடுத் து ஊத்தி உப்பு பாத்துட்டு தண்ணி கரெக்ட்டா வச்சுட்டு விசில் வச்சிரு வேன்
அவ்ளோதேன் மொத்தமாவே கூட்டி விட்டு வேக வச்சிருவீங்க
கரெக்ட்டு கரெக்ட்டு
சரி சரி சரி எங்க அத்தை அப்படித்தான் செய்வாங்க ஆ ஆ
சரியா இருக்கும் பட் என்னன்னா சில டைம்ஸ் அந்த சிக் கன் வந்துட்டு ரப்பர் மாதிரி ஆயிடுது அதுதான் என்ன
அது ஓ சிக்கனுக்கே சிக்கனோட குக்கிங் டைமே ஃபைவ் மினிட்ஸ் தான் அதுக் க்கு மேல நீங்க வேக வச்சீங்கன்னா அந்த மாதிரி ஆயிரும் ஓவர் குக்கானா அந்த ரப்பர் மாதிரி ஆயிரும் அந்த ஃபைவ் டூ எயிட் மினிட்ஸ் தான் சிக்கனுக்கு அது தான் கொஞ்சம் சாப்டா இருக்கும் இதெல்லாம் நான் யூ டியூப் பார்த்து தான் கத்துக்கிட்டேன் எனக்குமே சமைக்க தெரியாது ஆ நாட்டுக்கோழி வேகாது நாட் நாட்டு கோழில வந்து ஃபுல்லாவே இருக்கிறது எல்லாமே எலும்பா தான் இருக் கும் அதனால அது வேகற துக்கு பன்னெண்டு விசில் கிட்ட விடணும் நாங்க பன்னெண்டு விசில் விடுவோம் நாட்டு கோழிக்கு அப் புவுமே அது கொஞ்சம் கடுக்கடுக்குன் தா இருக்
க கரெக்ட்டு அது என்னன்னா அது பிள்ளைங்க மென்னு டு துப்பிடுறாங்க
ஆ ஆமா நீங்க நாட்டு கோழில உங்களுக்கு சதையே இருக்காது ஃபுல்லா எலும்பாதா இருக்கும்
கரெட்டு கரெட்
ஆமா ஆனா எங்கம்மா நீங்க செய்ற மாரி தா செய்வாங்க கடுகு கருவேப் பிலலாம் போட்டு தாளிப்பாங்க இங்க நா கல்யாணத்துக்கு கல்யாணம் பண்ணி வந்ததுக்கப்புறம் யாரு நான்வெஜுக்கு கடுகுலா போட்டு தாளிப்பா அதல்லா கடுகுலா போடக்கூடாது வாசன பொருள் தான் போடனும் அப் டின்ட்டாங்க எங்க மாமியாரு அதுல இருந்து நானும் கடுகு போட்டு தாளிக்க மாட்டன் வாச பொருள்தா ஆனா எங்க அம்மா கடுகு இந்த கருவேப்பிலலா போட்டு தாளிப்பாங்க ஏ இங்க தக்காளி பழ கூட போட டமாட்டாங்க தக்காளி போட்டா புளிக்கும் கொழம்பு வேண்டா நான்வெஜி கொழம்பு புளிக்காவ செய்யும் அப்டின் தக்காளி கூட போட உட மாட்டாங்கே புது சா இருக்கும் சமையிலு நானும் இங்க வந்து இவங்களுக்கு ஏத்த மாரி நானும் மாறிக்கிட்டே
ஆ ஆ கண்டிப்பா ஏனா நா இப்போ அம்மா வீட்ல வெக்கிற ஸ்டைல் வேற இங் க வந்து வக்கிறது வேற பட் ஆனா நம்ப இவங்க பக்கம் என்ன பண்றாங்க கிறத மா நம்பளே இத மாத்திக்கிட்
மாத்திக்கிட்டா ஆமா ஆனா எனக்கு எங்க அம்மா வெக்கிற கொழம்பு தா பிடிக்கும் இங்க வக்கிற கொழம்பு என்னமோ க அப்டியே கபகபனு எரிர மா ரி இருக்கும் காட்டமா இருக்கும் தொண்ட நெஞ்சி எல்லா எரியிற மாரிருக்கும் ஏனா அந்த வாசன பொருளு இஞ்சி பூடு வத் தலு பெரிய சீரகோ எல்லாத்தியும் போட்டு வர அர ச்சா அது எரிய தான செய்யும்
அப்டியே அலர்ஜி அலர எடுத்துரு அப்டியே
ஆமா இன்னிக்கு வேற சமச்சு வெச்சுருக்க நல்லாருக்குன்ற காங்க ஆனா எனக்கு ரொம்பக் காரோ சாப்புடவே முடியல மத்தியானோ மட்டன் கிரேவியு மட்டன் கொழம்பு வெச்சுருந்தே அவுங்களுக்கு இப்டி வெச்சாதா பிடிக்குது என்ன பண்றது
ஆ கண்டிப்பா கண்டிப்பா எல்லோ காரமா சாப்டு பழகிடாங்க அப்டினா காரங் கம்மியாலா நான்வெஜ் சாப்டா அவுங்களுக்கு சாப்
ஆ சாப்ட மாரி இல்ல இது என்ன மழுமழுன்ட்ருக் கு
ம் கரெக்ட்டு நான்வெஜ்ஜுன்றது அப்டியே பயங்கரமா ஆ ஊனுஸ்
ஆ ஊ ஊ ஊனு அப்டி தண்ணி ஒழுகி சாப்டாதா அவுங்களுக்கு சாப்ட மார் இருக்கு ஆனா இன்னு பிரியாணி மட்டு செஞ்சு பழகல மத்தெல்லாமே கொடலு சிக்கன் மட்டன் நாட்டுக்கோழி எல்லாமே செஞ்சுருவ பிரியாணி மட்டு இந்த அளவுகல்லா சரியா எது
கொடலு எப்டி செய்வீங்க எனக்கு பிரியாணி வேன் என்ன பண்றது நா செய்ற பிரியாணி மேக்சிமம் டொமேட்டோ பாத் மாதிரிதா இருக்கு
ஐயோ நா இன்னு செஞ்சு
சைடும் போறதில்ல நான்
போறதில்லை ஆனா ஏ வீட்டுக்காரங்க பிரியாணினா ரொம்போ கொடல் வந்துட்டு நல்லா க்ளீன் பண் பண்ணு க்ளீன் பண்றதுலதா இருக்கு கொடலு நல்லா அது ஏனா மஞ்சத் தூளு நா வந்து என்ன பண்ணுவேனாஸ் சுடுதண்ணி வெச்சுருவே சுடுதண்ணி வெச்சி அ ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட் நல்லாப் போட்டு கொஞ்சோ ஊரோ ஒரு கொஞ்ச நே கொஞ்ச நேரோ ஒரு அரமண் நேரோ அப்டியே விட்டுருவே விட்டுட்டு திரும்ப அத தண்ணி ஆர்னதுக்கு அப் ப்புறோ கழுவி நல்லா அந்த கொடலுக்குள்ள தண்ணிய உட்டு நா சின்ன டியூப் மாரி வெச்சுருப்பே வீட்ல அது அது பைப்ல இது ஃபிக்ஸ் பண்ணி அதவு அதப் கொடலுக்குள்ள உட் ட்டு அந்த கொடலுக்குள்ள உள்ளதெல்லா க்ளீன் பண்ணிட்டேருப்பே ஆனா ரொம்ப நேரோ ஆவு அந்த கொடல்லா வாங்னாங்கன்னா அத க்ளீன் பண்றதுக்கே ஒரு ரெண்டும் மண் நேரோ ஆவு ஆ ஆ அது மத்தது மாரி இருக்காது கொடல் வந்துட்டு சரியா கிளீன் பண்ணலன்ன ரொம்ப ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிரு சாப்டவே முடியாது ஆ அதனால நல்லா கிளீன் பண்ணி அதே மார்தா சின்ன வெங்காயோ எல்லாத்தையு அரச்சி தாளிச்சி கொடலயு போட்டு மூடிவச்சிருவோ ஆனா வந்துட்டு பன்னெண்டு விசில் கிட்ட உடணு பன்னெண்டு, பதிமூனு விசில் உடனு அப்போதா கொடல் வேகு. ஆமா தாளிச்சி வச்சுருவோ ஆஹா கொடல வேக வச்சுல்லா எடுக்க மாட்டே கொடல்லே ஏற்கனவே கொடல்ல வந்து தண்ணி விடு அதனால கொழ கு கூட்டியே விட்ருவே
ஓகே ஓகே
ஙகாம கொடல மட்டு வேக வச்சுட்டு திரும்ப கூட்டிவிட்டானா நம்ம கூ தண்ணியுருக்க கொடல்லருந்து வர்ற தண்ணியுருக்கு எக்ஸ்ரா குழம்பாயிரு நல்லா இருக்காது அதனால மொத்தமாவே கூட்டி விட்டுருவே கூ டி அளவான தண்ணி மட்டு விட்டுட்டு அளவான தண்ணி விட்டுட்டு தெறந்து பாத்தாளுமே நெறயா கொழம்பு இருக்கு ஏன்னா அது கொடலருந்து தண்ணி கசுஞ்சிக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க எக்ஸ்ட்ரா தண்ணி ஆயு
ஓ ஓகே ஓகே ஆ ஆ ஆ
கொடல்லா வைப்பே பிரியாணி மட்டுதா இன்னு சமச்சு பழகணு
செரி செரி செரிங்க பிரியாணி நானுமே யூடியூப் பாத்து பண்ணியிருக்கே பட் என்னன்னா அந்த இதுலா வரமா டேங்குது சம்டைம்ஸ் டேஸ் கொஞ்சோ ஓகேவாருந்தாலு நமக்கு புடிக்கிறதில்லையா என்னன்னு தெர்யல வெளியில சாப்ட்டா அந்த டேஸ்ட்டு கெடக்குறது இல்ல ல்ல அதனால எனக்கு புடிக்றதுல்லையா என்னன்னு தெரியல பட் எங்க வீ வீட்ல இருக்குறவங்க ஓகே தா சாப்ட்டுகுறாங்க அது சொல்றது இல்ல அத புடிச்சு சாப்ருறாங்களா இல்ல புடிக்காம சாப்ருறாங்களா சாப் சாப்ருறாங்களானு
ஒருவேல இதுதா இதுதா விதின்னு நெனச்சு சாப்ருறாங்களோ
அதுவு தெரியல்ல ஆனா இப்டி வெளில சாப்ட்டு வேற பக்கம் சாப்படுறோம் இல்லையா ம் அந்த டேஸ்ட் அவுங்க கிடைறதில்லன்றதுனால எனக்கு சாட்டிஸ்ஃபையே ஆகுறது தில்லை
அ ஆ செரி செரி செஞ்சு பாருங்க ஏதாவ டவுட் இருந்துச்சு டிப்ஸ் வேணும்னா உடனே ஃபோன் பண்ணுங்க இல்லனா ஒரு மெசேஜ் போட்டு விடுங்க சொல்றேன்
கண்டிப்பா கண்டிப்பா என்னன்னா நமக்கு எப்பவுமே நம்ம சமைக்கிறது நமக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட் புடிக்கா
ஆமா ஆ நல்லா இருக்கும் ஆ உண்மைதான் யாரும் செஞ்சு குடுத்தா சாப்பிடலாமே அப்டிலாம் எனக்கெல்லாம் தோனும் நம்மளே நம்ம கையால கிளீன் பண்ணி அத செஞ்சு அது சாப்பிடணும்னே தோணாது எனக்கெல்லாம்
தோன்றது இல்லை அதுதான் அதுதான் எனக்கு மட்டன் எல்லாம் தாளிச்சுட்டோம் வைங் எனக்கு அந்த ஸ்மெல்லனுனாலே நான் அதுக்கப்புறம் ஒரு நாள் அன்னைக்கு ஃபுல்லாவே தோணாது எனக்
ஆமா இந்த மட்டன் சிக்கன் கூட பரவாயில்ல இந்த மீன் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்கன்னா எனக்கெல்லாம் ரெண்டு நாளா உள்ள இறங்காது சாப் பாடு அய்யயோ குளிச்சாலு மே மேல அப்படியே உடம்பு ஃபுல்லா அப்படி இருந் ஸ்மெல் அடிச்ச மாதிரியே ஃபீலிங்கலேயே இருக்
எனக்கு கிச்சன்ல ரெண்டு நாளைக்கு அப்படி கழுவி இருப்பேன் நடங்குது ஸ்மெல் எங்கேயும் போ இருக்குதோ இருக்குதோன்ற மாதிரி எனக்கு பீலு
பினாயில்ல ஊத்திக்கிட்டே திரியுவேன் சொல்லு சிங்காலா
தெரியாது அது அடிக்கடி சாப்பிட்டு பழகுனவங்களுக்கு அது அப்படி இருக்கிறவங்களுக்கு தெரிவிக்காதுன்னு நெனைக்கிறேன் நமக்கு அது ஒவ்வொருத்தர்க்கு ஒத்து வரா இருதுல்ல
ஆ ஆ சேரி சேரி சிஸ் நீங்க திரும்ப கால் பண்ணுங்க ஒரு நாள் ஃப்ரீயா இருக்கு போது எனக்கு கால் பண்ணுங்க
கண்டிப்பா கண்டிப்பா கூப்பிடறேங்க ஓகே ஓகே கண்டிப்பா கூப்பிடறே சே ஆ சேரிங்க பாய் ம்